வணக்கோமங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்க நல்ல இருக்குறே
ஆஹ் ஆஹ் நல்லா கேக்குதுங்க ஆனா அஹ் சத் த்தோ எதோ வந்துட்டே இருக்குங்க
இல்ல மொட்ட மாடியில நிக்கறனால அப்டி கே்கலா அந்த காத்து நல்ல காத்த அடிக்குது அது வீட்டுக்குள்ளயே வெய் லவ் ஒரே வெயில் வீட்டுக்குள்ளயே வீட்டு ஆஹ்ஹ் அதனால மொட்ட மாடிக்கு அந்த ப பையன் ஒரு சின்ன பையன் ஒன்னு ன்றுக்கிறான் அதனால அழச்சுக்கிட்டு அப்டியே மொட்ட மாடி பக்கோ வந்த துணியு கொஞ்சோ துவைச்சே உஹ துணி கொஞ்ச தொவச்சே அதையு அப்படியே ஒ கா காய போட்டுட்டு
சேர் சேரிங்க எங்களுக்கெல்லா இன்னைக்கு மழையா இருக்கு
அப்டிங்களா இங்கேயே எங்களுக்கு மழையே இல்ல ஒரு மாச ஆச்சு மழையே இல்ல
இல்லங்க இன்னைக்குதா எங்களுக்கு இல்ல இன்னைக்குதா காலைல இருந்து மழ தூவி ட்ருக்கு
ம் நல்லது மழை இருந்தாதா விவசா சாயமே எங்களுக்கல்லா வெவசாயம்லா எங்களுக்கு தண்ணி ஒரு மண் நேர்த்துக்கு தொண்ணூறுவான்னு காசு குடுத்து வாங்கி நெல்லுக்கு தண்ணி பாச்சுறோ
அப்டிங்ளா இதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷ்யமே
ஏன்னா விவசாய இல்லனா நா நம்மளுக்கு ஒன்னுமே இல்ல விவசாய தா நாட்டோட முதுகெலும்புன் சொல்வாங்க அ நம்ம மூண் நேர காசு இருந்தானா அது வாங்கி சாப்புற்றதுக்கு விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணா தா சாப்புட முடியு
அம்மா ஆமாங்க
கல்லா வந்து நாங்களா எங்க அம்மாலா வந்து பாத்தீங்கன்னா அ எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டி எங்க மாமாமாமா எங் சித்தப்பா பெதியப்பா எல்லாருமே வவசாயந்த ஃபேம்லிதா நானு வெவசாயத்துல இப்பக் அ நம்ப காலைல கோ ஸ்கூலு போயிட்டோனா சாய்ங்கால வந்தோனே வயலுக்கு ஓடிரணு வயல்ல போய் என்ன வேல இருக்கோ அத பாக்கணு நாங்க அவுங்களோட நின்னு அதே மாரி வீட்ல மாடு கடந் வந்து ஓட்டிட்டு போனு ஆடு கடந்தாலு ஓட்டி போய் மேய்கெணு வீட்லே இருக்க முடியாது
ஆமா ஆமாங்க இந்த மாரி அனுபவங்கள் எல்லா எனக்கு கடையாதுங்க ஏதோ அ இந்த சம்ம மே மாதோ லீவ் விட்டாங்க னா அந்த மாத லீவ்ல மட்டுந்தா போயிட்டு அந்த மாரி பாத்துட்டு வருவோமே தவர எனக்கு அந்த மாரியா லா எதுமே கெடையாது ம், அப்ப போனப்போவு ம் அப்டி போனதுக்கப்றமா அங்க விட்டு வரவே மனசு வராதுங்க நம்ம அங்கேயே இருக்கணுபோலதா இருக்கு
ஆ எனக்கு நா கல்யாணம் பண்ணி வந்தது டவுன்னால நா டவுன்லதா இருக்குறே ஆனா அப்பக்கி அப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பே இப்ப தக்குன்னு தோப்புல வந்து தேங்கா அள்றாங்க தேங்காய் வெட்ட போறாங்க வா அப்டின்னு சொன்னா டக்குன்னு போவே போய் செத்த ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவே வண்டி வரயில தேங்கா அள்ளி போடுவே வயல்ல நடவு நடுறாங்கன்னா அவுங்குளுக்கு டீ வச்சி கொண்டு போய் குடுக்குறது இதுனா கால்ல ஓ ஆ அது மாரி வேல ஆ அது மாரி வேலையெல்லா வந்து பாப்பே
அப்டிங்களா உங்களுக்கு பசங்கங்க
எங்களுக்கு ரெண்டு பசங்க ஆ ஒரு ஒரு பையே வந்து பதினேழு வயசு ஆவுது அவே காலேஜ் இன்ஜினியர் இந்த வருஷோ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சி முடிக்க போறாப்ல ஆ ரெண்டாவது பையே வந்து அந்த பையே பொறந்து பதினஞ்சி வரு ஷோ செண்டு பெறந்தாப்ல ஒரு பையனுக்கு ரெண்ற வயசு சௌதையும்
அப்படிங்களா இப்ப கூட்டிட்டு வந்துருக்குறது மாடிக்கு அந்த
ஆஅந்த பையன தா அ அ பெரிய பையேன் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக் கிறாப்புல ஆ ஆம்மா அவுங்க இன்ஜினியேர் படிக்கிறா இல்லம்
ஆ சரி சரிங்க எனக்கு ரெண்டு ஆம்பள தின்னுதாங்க பெரிய பையே வேல தேடிட்டு இருக்கா எம் பி ஏ முடுச்சிட்டு அ ஜின்ன பையே எம் சி ஏ வந்து மொ தல் வருஷோ படுச்சிட்டு இருக் காங்க எம் சி ஏ சின்ன பையே எம் சி ஏ
எம் சி ஏ அ சேரி ஓகே ஓகே கம்பூட்டர் அப்ளிகேஷன் உம் உம்
தங்கி படிச்சிட்டுருக் காங்க பெரிய பையேன் வெளிய தங்கிதா வேல தேடி ட்ருக்கா நாங்க மட்டுதா இருக்கோ வீட்டுல ஆ
க கிராமமா டவுன்னா
இல்ல டவுனுங்க
ம் டவுன்னா சேர் சேர் சேரி உங்களுக்கு இப்ப அன்னனைக்கு தேவையான சாமான்லா வந்து தெருவு கே வருமா இல்ல போய் சந்தையில தா வாங்கணுமா
இல்லங்க வீட்டுக்கிட்டயு வார் ரு வாரத்துல ஒரு நாள் சந்தையு நடக்கு அந்த மாரி நேரத்துல அங்க போனா வாங்கிக்கலா இல்ல தெனந்தோறு வந்துட்டே தாங்க இருக்கு க்கு நம்ம சந்தையில ஒரு வாரத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வெச்சுக்கற அத விட ஃபிரிஜ்ஜுல வெச்சுதாங்க செய்னு அத விட தன் தெனதோரு வரது வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷ கெடைக்தில்லையா
ஆ அப்பிடிங்களா ஆ ஆ எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க டவுன் எங்கள சுத்தி கிராமமா இருக்கு நெறைய கிராமோ கிட்டத்தக்க ஒரு சொல்ல முடியாது அவ்வளோ கிராமோ இருக்கு பக்கத்துல கிராமம்லா இருக்கு கால்லையே பாத்தீங்கன்னா பேரண்டே வரு பொன்னாங்கண்ணி வரு தூதுவல வரு மொச முருக்காய் வரு சுண்டக்கா வர வெண்டைக்கா வரு இந்த கொள்ளையிலயே போட்டு கத்திரிக்கா கொண்டு வருவாங்க ஆ இந்த மாரி நாட்டுக்காய்ல்லா இருக்கல பப் பப்பாளிக்க கொண்டு வருவாங்க பப்பாளி பழோ கொண்டு வருவாங்க பலாப்பழோ கொண்டு வருவாங்க
அப்படிங்களா அதெல்லா இங்கெல்லாம் கெடைக்க காதுங்க சீசன் ஆ ஏத்த மாரிதா கெடைக்கு நாங்க இருக்கிறது ந்து ஆந்த ட இங்க தமிழ்நாடுல சந்த இத இ எல்லாமே எதுவுமே இங்க வாங்கவே மாட் ட்டாங்க அத
அப்டி ஆ எங்களுக்கு எல்லா மே வந்து இங்க கீரை எல்லா பாத்தீங்கன்னா எல்லா கீரையு வரு ஆ முருங்கைக்கிறே முருங்கை கீரை பொண்ணாங்க இது அ தண்டி கீரைன்னு சொல்லுவாங்கள அது எல்லாமே தெருவுக்கு வரு மீனு தெருவுக்கு வரு மீனுக்கு காலை ஏழு மணிலே இருந்து வந்துரும் மீன் து வரு
ஆமா ஆமாங்க பாத்துருக்கே நா வந்து அ இருக்காங்க சொந்த ரங்க எல்லாருமே தமிழ்நாட்ல இருக்காங்க நாங்க அங்க போ
ம் அ செரி அலோ அ அலோ பேசு கேக்குதுங்ளா அலோ கேக்குதுங்ளா அலோ அலோ அலோ கேக்குதுங்ளா
ஹலோ கே க்குதுங்ளா அ கரண்ட்டு போய்டுச்சுங்க அது நெட்டு கட் ஆயிடுச்சு அதனாலதா
செரி அ ஒன்னு ப்ரெச்சன இல்ல அ உங்களுக்கு வந்து மோடமோ ம்
ஆமா ஆமாங்க காலையில இருந்து தூவிட்டே தா இருக்கு அதுதா கரண்ட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கா
அ எங்க ஏரியாவ்ளு பா தீங்ன்னா நைட்ல கரண்ட்டு புடிக்கிறாங்க ஒ ஒடனே கரண்டு ஒடிச்சா குடு குடு னு ஏறி மாடிக்கு ஒடியாந்துற்து இரு செத்தனாளி வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அனத்தி எடுக்கு ம்
நேத்து வரலியுமா அப்டிதா இந்துது இன்னைக்குதாங்க கொஞ்சோ காலைலருந்து தூவிட்டேருக்கு அதனால கொஞ்சோ சில்லுன்னு இருக்கு ஆமா ஆமாங்க ம் ஆனா உங்க பக் கோ இருந்துதா மழயே இந்த பக்கோ வரு நீங்க என்னடானா இன்னிக்கு சுத்
எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சுத்தர மழ‌ இல்ல ஒரு மாச மாச்சு மழ வந்து எங்களுக்கு இன்னு ஆத்துல தண்ணி வந்துர் ச்சுனா மழ நல்லா பெய்யு ஆத்துல இன்னு தண்ணி வர ஆரம்பிக்கல அ இப்ப வந்து என்ன வைகா சி நடந்துகிட்ருக் க்கா அ வை அ சித்திர வைகாசி சி ஆணி ஆணிலலா அங்க தண்ணி வந்துரு மேக்சிமோ ஆத்துல தண்ணி வந்துரு தண்ணி வந்துருச்சுனா அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடு வெவ சாயம்லா அடி தூள் கட எல்லா வெவசாயம் பண்ணுவாங்க, அ
ஆமாங்க இப்பவு அம்மா அப்பாலா அதுவே செஞ்சு ட்டு இருக்காங்ளா வெவசாயமே பண்ணிட்டு இருக்காங்களா
போட்ருக்கோ இப்ப நெ நெல்லு வந்து அறுவடை பண்ற நேரத்துல இருக்கு இப்ப அதாவது கோடைல ஆ கோட நெ கோடைல போடுவாங்கல்ல அந்த நெல்லு போட்ருக்காங்க ஆனா வந்து பாசனத்துக்கு த தண்ணி வந்து மோட்ரு உள்ளவங்கள்ட்ட காசு குடுத்து வாங்கிக்குனு
ஆமா ஏங்க இப்ப தண்ணிக்கி ஆ தண்ணி அடில போய்டிச்சா
எங்கள்ட்ட போர் இல்ல எங்களுக்கு ஆத்து பாசன ந்தா போர் வசதி உள்ளவங்க போர் போட்ருப்பாங்க அவுங்கள்ட்டந்து நம்ம வந்து ஒரு மண்நேரத்துக்கு இவ்வளதுன்னு இப்ப ஒரு மண்நேரதுக்கு எண்பதுரூவா சொல்லுவாங்க தொண்ணூறுரூவா சொல்லுவாங்க அது மாரி எத்தன மண்நேரோ ஓடுதோ ஆ, இப்ப வந்து மொத்தமா என்ன பண்ணுவாங்கனா ஒரு மூணு மாசோ ஒரு நெல்ல அறுவட பண்ண மூணு மாசோ நாலு மாசோ ஆகுதுனு வச்சுக்குங்களே அப்ப நாலு மாசமா வந்து எவ்ளோ எவ்ளோ நேரொ ஓடி இருக்குங்கறத கணக்கு பண்ணி வெச்சு நெல்லு அறுவட பண்ணதுக்கப்பறோ மொத்தமா கொண்டு போய் அவங்கள்ட காசு குடுத்துருவோ
அப்டிங்ளா சேரி சேரிங்க தண்ணியு காசு குடுத்து வாங்கணு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷியோங்க
ஆமா ஒரு நாலாயிர ஐயாயிர வரு அந்த இது தண்ணி காசே ம் ஏனா இந்த வெயில் நேரத்துல வந் வெயில் நேரத்துல எவ்வளவு பாய்ச்சுனாலு தண்ணி வந்து பூமி குடிச்சுக்கிட்டே இருக்கு ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்க
வெயில் நேரத்துல எவ்வளவு தண்ணி பாச்சனாலு வந்து பூமி குடிச்சிக்கிட்டே இருக்கு ஆமா இப்ப மழ பெஞ் உச்சி மழ பேஞ்சி அதுவா தண்ணி நெரம்புறது வேற நம்மளா தண்ணி கட்டி பேச் பாச்சறது வேற
ஆமாமாங்க
குழே பூமீங்க அப்படி ஓடிகிட்டிருக்கு அதே மாரி தென்னந்தோப்பு ம் தென்னந்தோப்பும் வெச்சிருக்கறோ இத ஆமா அதுவு அ அதுவு ஒலிக மாத்தி மாத்தி எதா த்துரே எங்க அம்மாட்ட எங்கம் அதாவது எங்க தாத்தா பாட்டிக்கு அப்புறொ எங்க அம்மா அப்பாவஸ் வசாயோ பண்ணுவாங்க அனா பண்ணாங்க எங்க அம்மா ப்புபு அப்பறோ அ ந்த எடத்த விவசாயம் பண்றதுக்கு யாளில்ல எப்ப எனக்கு கூட பொறந்தவங்க தம்பி இருக்குறா அவுனுக்கு அந்த விவசாயத்த பத்திலா அவ்ளவா தெரியாது அதுலல்லா நாட்டொ இல்ல அவ வெளிநாடு அப்டி இப்டின் போயிட்டாங்க
அப்டிங்ளா அது சிலருக்கு தாங்க அது கா த்தப்படி எதுங்கள்
உம் கண்டிப்பா கண்டிப்பா அப்டி ஓடிட்ருக்கு காலம் ஹம்
இன்னு எத்தன நாளைக்கி வெவஸ் சாயொ அப்பிடியே நீடிக்குன்றதெல்லாங் கூட தெரியமாட்
சொல்ல இல்ல எல்லாமே இப்ப வந்து அ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாட் போட்டு வித் த்துட்டாங்க ப்ப நா இருக்கிற ஏரியா சுத்தியே வந்து நா இருவது வருஷத்துக்கு முன்னாடி வர எல்லா அங்கிட்டு நடவு ஒரு பத்து வீடு இருக்கு நடவு தா நட்டுருப்பாங்க
ஆஹ் ஆமா ஆமாங்க
ல்லா பிளாட்டு அம்மு அதுதா தண்ணி பிரச்சின தா ஒன்னு அடுத் து இன்னொன் வந்து ஆள் பற்றாக்குறை ஒன்னு இரு க்கு
ஆமா ஆமாங்க கண்டிப்பா யாருமே இப்ப இலவச அ இங்கெல்லா கூட அப்டி காங்க இலவசமா எல்லாமே கெடைச்சிட்ருக்கா அ அதுனால என்ன பண்றாங்க அன் அதே அன்னிக்கு நடந்தா போது அப்டினு வ வராங்க அன்னிக்கு ஒரு நாள் வேல செய்றாங்க அதுக்கான கூலிய வாங்கிட்டு கெளம்பி ட்டேருக்காங்க மறுநாள் அவுங்க வந்து வேலையில எறங்கறவரைலிமே அவுங்க வருவாங்களா இல்லையான்றது கூட
ஆமா ஆமா ஆமா ல்ல கிராம த்து பக்கோ வந்து அப்படி இல் ல தொடர்ந்து வேலைக்கு வருவாங்க வந்துகட்டு தான் இருக் ப்பாங்க இருந்தாலு ஆளு வந்து கம் அப்ப வ நூறு பேர் து வேலப் பாக்கற எடத்துல அம்பது பேர் கடை டாங்கன்னா என்ன பண்ண முடியு
ஆமா ஆமாங்க அதெல்லா கஷ்டமான விஷயந்தா
இப்போ வந்து ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா இப்ப ஒரு கிராமத்துல ஒரு பத்து பேரு தொட ஒர நாள்ல வேலபாப் வேலபாக்கறனு வச்சிக்கலே அவங்களுக்கு நூறு பேர் தேவப்பட்டனா ஐம்பது பேர் இருப்பாங்க யார் வீட்டுக்கு வேலைக்கு போகறது யார் வீட்டுக்குகாம இருக்கிறது
ஆமா ஆமா ஆமாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு இப்போ அறுவடு பண்றதுக்கு ஓ நெல்ல அருவடைசெய்ய எல்லாத்துக்குமே நாத்து நடடுறதுல இருந்து எல்லாம் மே மிஷின் வந்துருச்சுலங்க
உங்களுக்கு வந்து நாத்து இப்ப எங்க இதுல வந்து நாங்க நாத்துல மிஷின்ல வந்து நாத்து பாவறதுல்ல வருந்துருக்கு நாத்து பாவறது இல நடவு வந்து மிஷின்ல நடுரல அறுக்குறது மட்டு மிஷின்ல பண்ணிட்டு இருக்கிறோ
அப்படிங்ன ஆனா நான் பா த்து இருக்கே அதனாலதா கேக்குறே எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது் சோ பாத்திருக்கே நான் அந்த மாதிரி தெரியு அதுனாலெ எல்லாமே மிஷீன் வந்துருச் சி இப்ப ஆளுக்கூ வேலைக் கே ஆள் வரே அப்பிடீன் சொன்னாலுமே செரி அவுங்குளுக்கு குடுக்கற்து மெஷென்க்கு குடுத்தா நம்ளுக் கூ கொஞ்சோ கொறைவாருக்கு அப்பிடின்னு யோசிக்கிறாங்க சிலர்வந்து
இப்போ வந்து கல்ல எல்லா போறாங்குன்னா சில மெரி மிஷின்லெ தா போட்றாங்க ஆனா பாத்தீங்கினா இந்தெ கல்லெயில்லுலக் தோல்லா உரிஞ்சி செல்லது ஒடஞ்சி போயிரு மொளைக்காமெ போயிரு இப்பிடி ஆளு வச்சி ஏரு பூட்டீ இந்தெ உழுது போடுறாங்க பாருங்க இப்போ வந்து முளைப்பு வந்து நறயாருக்கு அதையிம் பாப்பாங்கெ இப்போ பாதி மொளச்சி பாதி மொளைக்கெலேன்னா ஒரு ஒரு மா நெலோ இருக்குன்னு வச்சுக்குங்களே அப்போட்றோ இத்தனெக்லே வெதெ போட்றோ அது பாதி மொளச்சி பாதி முளைக்கெல்லா அதுவு இருக்கெல்லெ ம் நாங்க இதுவரை நாலு வரு இதையு வந்து கருதறுக்க க்குரது மொதொகொண்டு ஆள வச்சி அடுத்து மிஷின்ல தா அடிச்சிகிட்ருந்தாங்க இப் ப்பதா வந்து வயலுக்குள்ளே வந்து வ வண்டி வந்து அறுத்து அதுவே நெல்ல குடுத்துருது கைல ஆ அது மாரி அ இப்போ வந்து அது மாரி வேலை நடந்துகுட்ருக்கு
எல்லாமே அம்மா வீட்லேர்ந்து குடுத்து விடுவா
அ அரிசி வந்து வாயி கினூப்ப வாங்குகுடுவு செலு அதாது அ ம் எப்புனா நாங்கொண்டி நெல்ல கொண்டுயி மில்லுல குடுத்து அரிசியா மாத்திகுடுவோ முன்னாடி எல்லா வீட்லே வீட் கிலே அவுச்சி வீட்லே காய மொட்ட மாட்லே அ இது காய வெச்சி மில்லுலெ கொண்டி அரப் போ மாட்டு வண்டியல கொண்டு போய் அரச்சிட்டு வருவா இப்போ வந்து பாத்தீங்கல்னா அதுப் மாரி இல்லாம்ம இப்பொ நெல்ல கொண்டியு குடுத்துட்டோ பத்து மூட்டைய குடுத்துட்டோம்னா அஞ்சி மூட்ட நெல்லூ அரிசிஅப்டிங்கிற மாரி குப்பாங்க பத்து மூட்டயெல்லா அரேக்க குடுக்க மாட்டோ ஏனா இங்கெ வந்து உழுதவ்ங்குளுக் கு நடவு நட்டவ்களுக்கு தண்ணி பாய்சினவ்களுக்கு ஒரம் போட்டவங்களுக்கு இப்படி ஒவ்வொட்டவங்களுக்கு காசு கொடுக்கறது எல்லாமே அதுலேந்துந்தான குடுக்கணு அதனால கம்மிய ஆ ஆ ஆ எவ்ள கம்மியா இது பண்ணு ஆ ஆ சேரி க கண்டி இன்னொரு அழைப்புல பேசுவோ
ஆ கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்க
ம் ம்